கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஆ ஆ சாப்டியா
இல்ல இல்ல சாப்டலா இனிமே தா நீ சாப்டியா
நானு சாப்டல இனி தா சாப்புடணும் நானு
ம் ம்
சாப்
என்ன செரியா
ஒரு வீடியோ அம்ச்சி விட்ருக்கியே அத பண்ணலா
மேகியா
ஆ ஹா அந்த சிப்ஸ்ல்லா போட்டு
ஓ சிப்ஸா ஆ செரி செரி
ஆ
ஆனா நா பண்ணலா
உம்
உம்
பேஸ் பேஸ் எப்டியே பேசு
நேற்று சரியான டென்ஷன் ஆனா என்ன மறக்கவே மாட்டே
ஆமா
அடி நி ரொம்ப நேரம் நின்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு நானும் செரி ஒரு ரெண்டு நிமிஷத்துல பேசிட்டு வந்துடுவ அப்படின்னு நினைச்சேன்
ஆஹ் அப்டியா ரொம்ப நேர பேசுன மாதிரி இருந்துச்சா
ஆமா எத்தன வா ரொம்ப நேரம் பேசினேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்
பத்து நிமிஷம் பேசுன அ அப்படி நி நெனப்ப ஆஹ் விட்டுடுவா ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க ஆஹ் என்ன மன்சுரு அப்படி இப்படி என்ல்லா சொல்லி ஆமா சாமியாட்டம்
உம்
எது எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமாமா பிள்ளைட்ட பேசுற
உம் வேண போய் அப்படியே ரெண்டு மூணு பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு வர சொல்லு
அத நானும் கேட்டங்க இங்க வேற என்ன பிள்ளைங்கட்ட பேச இத்தனைக்கும் இங்க நா தா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற வேரல்லாம் புள்ளட்ட பேசுறதுகிள்ளையமா உங்ககிட்ட பேசறதுக்க அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமாமா அப்படின்
ஓவ்
அவன் ஃப்ரெண்ட் அதிகால இருக்கன்
ஆஹ் அவன்ஃப்ரெண்ட் வந்து பேசும்போ அவனுக்கு எதுவும் இல்லை இதே நான் வந்து உன் பக்கத்துல உக்காந்து ஏதோ பேசுனேன்னு வச்சுக்கோ
ஆமா ஆனா இதுக்கு கது மொறைக்கிற நீ மொறைக்கிற மரி போரக்காது அப்டினா
யாரு
அவன் தான் வந்து பேசின தால
ஓ நான் மொறைக்கிறேனா மா
ஆமா அவளை மொறச்சு வேணாம் சொல்லு எனக்கு பயமா இரு வேற இல்லாங்கா
பயமா இருக்கு பைத்தியமா அவன்
ச்சு சரியாலி இவ காதி ஆஹா புடிக்குது செரி ஃப்ரீயரா கூப்பிட சொல்லாம் செரியா புரியல நான் கோர்ஸ் எல்லாம் பண்ணல அப்படியே சொன்னா பரவாயில்ல இரு நான் அந்த வீட்டுக்கே வர மாட்டேன் ச்சி அப்டினே
ஆஹ
இனி வீட்டுக்கே வர மாட்டான் ஆமா
பாவாடை போட்டு வருவான் உம் உம்
அதுவும் இல்லமா டிரஸ் கலரு தான் கிரே கலர் சர்டும் ப்ளூ கலர் பேண்ட்டும் வந்தான்
ம்குங் ம்குங் ம்ம்ம்
அதுவும் ஸ்டாரு போட்ட சட்டை ச்சு
உம் அது செரி பேச்சினது கூட எப்படி தெரியுமா பேசிருக்கான் அப்படியே வந்துட்டு இவுங்க அதுக்கப்புறம் அவண்ட்ட பேசவே கூடாது வந்து ஏன் வண்டில உட்காந்து இருக்கோம் எப்படி வண்டியில இப்படி ஃப்ரெண்ட் ஓகே தானே எல்லாம் ஓகே தானே எனக்கும் கேல் ஃப்ரெண்ட் கிட்ட பேசவா
ஆஹ நாட்டுக்குள்ள வந்ததும் அப்படியே ஸ்டாண்ட் போட்டு அப்டியே பின்னாடி வந்துட்டேன் ஆஹ அதன மட்டும் கொஞ்சம் வண்டியெல்லாம் புடிச்சு தேடிச்சிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் நீ வரமாட்டனாம வரமாட்ட ஆம் வரமாட்டானம்மா மால்கே வரமாட்டானம்மா
வர வேண்டாம் சொன்னீங்க அவன் எந்த புள்ள கூடையும் போக மாட்டான் அவன்
ஆ ஆமா அதுவும் என்ன நீ மட்டும்தான் அப்டின்னா என்னல்லமோ நோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா உக்காந்து
இப்படில்லாம் நோட்ஸ் போட்டா என்ன நினைப்பாங்க சொல்லு
ஆஹ அப்போ நான் சொன்னேன் நீ பேசறதுன்னா உனக்கு எதுக்கு தப்பு நான் கேட்டேன் என்ன நீ எல்லா அப்டி இப்டிதான் பேசுறங்களா அப்டின்னு சொல்லி கேட்டா ஆஹ என் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லை இப்ப நான் பேசின ஒரே பொண்ணுன்னா
ஆனா இத மட்டும் நம்பவே கூடாது தெரியமா வந்துட்டேன் இப்ப தெரிஞ்
ஆமா அப்டினா அவ அப்டியா செரி செரி செரி
ம்
அப்புறோ என்ட்டு செரி நா பசங்க ஃப்ரண்ட்ஸ்ல இப்டி தா பேசுவியான்னு கேட்டா ஆமா அப்டிங்கிறா நா எ ஃப்ரெண்ட் ஒருத்த வீட தாண்டி போனா நா சும்மா உன்ன பாத்துட்டு போறே அப்டிங்கறானா நீங்க எல்லார்கிட்டயும் அப்டி தா
நீங்க பேசரதே எங்கயோ தூரமா பேசற மாரி கேக்குதே
நீ பேசறது ஒரு மாரி ஒடஞ்சி ஒடஞ்சி கேக்குதே
ஒடஞ்சி ஒடஞ்சி கேக்குதா
ஆமா யாரோ பேச பேச
ஓ நெட் எதா ஸ்லோவா இந்த ஒய்ஃபைலா தா இருக்கு
ம்ம் எனக்கு இங்க எங்க அம்மாக்கு ஒன்னு தா ஒய்ஃபை ஃபுல்லா தா இருக்கு
ஓ கனெக்ட் பண்ணிருக்கியா
ஆமா ஆமா கனெக்ட் பண்ணிருக்க என்னோட இங்க டக்குட்டுக்குன்னு கடைக்காம போயிரும்ல
ம்ம்
அன்னால சேரி கனெ
இன்னைக்கு தா ரீசார்ஜ் பண்ணேன்
ஆ என்ன சொன்னாங்க
நை எங்க அம்மாக்குல்லா யாருக்கு தெரியாது
ம்ம்
இது ஏர்டெல் இருக்குல்ல அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல அது வந்து அப்டியே ஃபேம்பே மூலிமா பண்ணிட்டேன் இதுல ஓபன் பண்றது பாத்து இதுல வந்துட்டு வரமாட்டிது
ஆமாங்க அம்மோட ஆதார் காடு குடுத்து பாருங்க
ம்ம் இல்ல அது குடுப் க்கிற அந்த சேஞ்ச் பண்ற ஆப்ஷனே இல்ல என்னமோ லாக் அவுட் பண்ண சொல்லுது இல்ல நம்பர் சேஞ்ச் பண்ண சொல்லுது என்னன்னு புரில அப்ப நா பாட்டுக்கு அமுத்து நன்னா மூணு அட்டமட்டு முடிஞ்சது இனி நாளைக்கு தா ட்ரை பண்ண முடியும்
அப்டியா சரி நா இன்னிக்கு வருவேன்லையா பாப்போம்
ம்ம் சேரி சேரி
எங்க அம்மா வேற பக்கத்து ரூம்லதா இருக்கு போக மாட்டேங்குது
அங்கய காங்க ம்
ஆமா நாலா
ம் ம்
ஆமா
நம் நம்ம ஒரு எடத்துக்கு போயி இது பாத்தோல ஜீன் பாத்தோல ஒரு கடைல போயி
ஆமா
எங்கம்மா வந்துட்டு எங்க அப்பா கிட்ட அந்த ஏரியாக்கு தா நம்ப போயிருக்கோ அப்டின் சொல்லிருக்கே அங் அந்த ஏரியால தா ஷால் எடுக் போயிருக்கோ எங்கப்பா கேக்குறாரு யாரு நா அது முட்டு நானு அங்கெல்லா போகவே இல்லையே அப்டின்னெ உங்கம்மாதா சொல்லுது அப்டினா இப்ப ஐயா அந்தன்னு போல இங்கருக்கல்ல இங்கதா போனோ ரெண்டு மூணு கடைக்கி ஏறி எறங்கனொ ப்டின்ன
உம்
போ அப்புடியா சேரி
நா எங்க அம்மாட்ட சொன்னே மா பேண்ட் வந்து எல் நூருவாதாமா நல்லாருக்குல்ல ஆ கரெட்டா ஒனக்கு அடுத்த மாசொ
ஓ எனக்கு எடுக்கணு எங்க அப்பா போலானாரு அங்க உங்க அப்பா வந்தொன போலான் சொன்னாரு இந்த‌ எட அந்த எக்ஸ்போக்கு
ஆமா போலா போலா
மா இல்ல நா பேசாம ஒரு நாலு டாப் ஆர்டர் போட்டு வுட்றவா அப்டின்ருக்
நீ வந்துட்டு எதுக்கு நாலு டாப் ஆர்டர் போடு ஒனக்‌கு புடிச்சுருந்தா ஆர்டர் போடு ஆரஸ்புரம்ல போனா நல்லாதான் இரு க்கு டவுன் ஹாலு நல்லதா இருக் கு நான் ஒரு ரெண்டு மூணு கட பாத்து வச்சிருக்கேன்
உம்
ஐயோ ஆன்லைன் தான் நல்லா புடிச்சதுன்னா
உம் ஒன் டென்னூரு ஒன் டென் பேஷன் அப்படின்ட்டு ஒரு கட இருந்துச்சு நான் இதுல பாத்தேன் இன்ஸ்டா ரீல்ல
உம்
ஷார்ட் குர்த்தி கலெக்ஷன் இருக்கு ஆனா எங்க தெரியுமா நம்ம இன்னைக்கு ஒரு கஃபே போனோம்ல ஒரு மலைக்கு மேல மலையில ஏறி
நம்ம போனோம்மா
மழைனா வந்த மழை இல்ல
ஆமா மா மா மா மா ஆஹ்ஹ் ஹ்
அந்த ரோட்லதான் எங்கயோ இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த போற வழியில அதுக்கு முன்னாடி
அப்பிடியா
உம்ம்
உம் பாப்போம் என்னனு பாப்போம்
எல்லாத்துக்கும் இனனக்கு நெறைய இது கிடைக்கும் ஏன் காலேஜ் ஓபனு
அப்பிடியா அடுத்த வாரம் தானாமா
இப்போ இப்பெல்லாம் அக்டோபர் மாசம் ஜாலிதான்
எந்த
எனக்கு
அப்ப வேற ஏதோ பண்ணேண் ஏதோ பார்ட் டைம் ஜாப் அந்த மாரி பண்ணேண்
பாக்லாம்
இந்த கிளாம்ஸி எந்த மாரிலாம் இருக்கும் எடம் எங்க தெரியுமா எந் எ எந்த இதுக்கு போனன்னு தெரியல அங்க வந்து போட்ருந்தாங்க இந்த மாரி பார்ட் டைம் ஃபுல் டைம் ஆஹ் ஆள் ஆள் வேணும் அப்படின்ட்டு
நானும் ஹாஸ்பிட்டலு பேயிருந்தப்ப அங்க பக்கத்துல பார்த்தேன் பார்ட் டைம்கு ஆள் வேணுனு
உம்
விட்டா போலா விடுவாங்ளா ம்
அதுதான் கேள்விக்குரியா இருக்கு அவங்க விடனும் அப்பறம தா போறது எல்லா
ம்
அப்றோ உங்க அம்மா எங்க தூங்கிட்டு இருக்காங்களா இல்ல பொம்மை படம் பாக்குறாங்களா
எங்கம்மா உள்ள உள்ள அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்கனு நெனைக்கிறேன் எங் பாட்டி போயிட்டாங்க
போயிட்டாங்களா ஆ போ மாட்டாங்க சொன்ன
போமாட்டக தா ன்னேன் அது என்னமோ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களாமா எ காலைல வந்து பத்து மணிக்கு
காலையிலே கூட்டிடு போயிருக்காங்க
உம் சரி இரு எங்க அம்மா கூப்பிடடுறாங்க
ஆஹ் சரி